வணக்கம்
ஆ வணக்கம் தோழி
ஆ நம்ம இப்ப சுற்றுலா பத்தி பேசிட்டு இருந்தோங்க அந்த தலைப்ப அப்டியே தொடருங்க தோழி ஆ ஆ பேசனாங்க தோழி அப்படியெல்லா தொடரலாங்க ஆ சொல்லுங்க தோழி அப்புற கேரளால வேற என்ன அனுபவங்கள் உங்களுக்கு இருக்கு எந்த உணவு உங்களுக்கு பிடிக் கும் கேரளா உணவுல பாரம்பரிய உணவுனு அங்க ஏதாது இருக்கா
பாரம்பரியம்னா நம்ம சாப்பாடுல சாம்பார் ரசம் கல்யாண வீட்டுக்கு போனம்னு வச்சுக்கங்களே ஆ அதி கமா வந்து சாம்பார் ரசம் அவங்க சாப்பாடு மாரிதா போடுவாங்க பெரிய பெரிய ரைஸ்ஸா போடுவாங்க அப்புற பால் பாயசம் வந்துதா ரொம்ப புடிக்கு நம்ம தமிழ்நாட்டுக்கு அவங்களுக்கு நெறய டிஃப்ரெண்ட் இருக்கு பால் க்கு வந்து அவங்க நல்லா பண்ணுவாங்க அ ஃபுல்லா பாலா ஊத்தி தண்ணி இல்லாம பண்ணுவாங்க நம்ம வந்து பாதிப்பாதி தண்ணி ஊத்தி கொஞ்ச டேஸ்ட்ட் இதா இருக்கு ஃபுல்லாவ பால் நல்லா காய்ச்சி விட்டு சுண்டை காய்ச்சு விட்டு இந்த அட பிரதமன் சொல்லுவாங்கல்ல அது போட்டுதா காய்ச்சுவாங்க ஆ நெய் நெறய ஊத்தி அந்த அடிச்சுக்கிறதுக்கு கேரளா பாயச ரொம்ப பிடிக்கு அதுலயே நெறய டிஃப்ரெண்டான பாயசமா நெறைய பண்ணுவாங்க சக்கரல பண்ணுவாங்க கரும்பு சக்கரைல பாயச அந்த பச்சபயிரு போட்டு அந்த பாயச அதுல்லா ரொம்ப பிடிக்கு அப்புற வந்து ஆ ஃபுட்டுல வந்து மா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து இந்த மரவள்ளி கெழங்கு இருக்குல கப்ப கூழுன் சொல்லுவாங்க மலையாளத்துல அது எப்டினா கப் கப்பகெழங்கு வந்து தோ தோல்லா தொலிலா எடுத்துட்டு கட் பண்ணி கட் ட்டு வேகப்பட்டுருவாங்க வேகப்பட்டு ஒரு கொதி ஒரு ஆஃபா வெந்துரும்ல ரொம்ப வேவாது கால்வாசி ஆஃபா வெந்தவங்களுமே ஆஃபாயில வெந்தவங்களுமே தண்ணிய இருத்து கீழ ஊத்திட்டு அந்த தண்ணிய அ அப்பறம் வெங்காயம் பச்ச மெளகா வர மெளகா ஜீரகம் ம் தேங்கா இதெல்லா போட்டு ஒரு மிக்சில கொர கொரப்பா ரொம்ப வலவலன்னு அரைக் கூடாது கொரகொரப்பா இருக்குனு சொல்லுவாங்கள அந்த மாரி அரச்சிட்டு கொஞ்ச தண்ணி மிக்ஸ் பண்ணி அதுல ஊத்திட்டு ஒரு கொதி வந்தோன்னே கெளறி ரொம்ப தண்ணி ஊத்தக்கூடாது அந்த தண்ணி விட அந்த அரைச்சி ஊத்துனோட கொஞ்ச தண்ணி ஊத்துவோம்ல அந்த மாரி ஊத்திட்டு ஒரு கொ கொதி வந்தங்கழி ஒரு லைட்டா கொதி வந்ததுமே எறக்கி வச்சிருவாங்க எறக்கி வச்சுட்டு மீன் கொழம்பு இருக் குல்ல அந்த மீன் கொழம்பு எப்டி வப்பாங்கன்னா சிம்பிளா தா இருக்கு நம்ம மாரிலா நெறைய மசாலா போட மாட்டாங்க ஆ ம் அது மத்தி மீன் தா அதிகமா வப்பாங்க இந்ததுக்கு மத்தி மீன்ல வந்து புளி வந்து நம்ம வாழ புளி போட்றோம்ல அந்த புளி போட மாட்டாங்க இந்த கேரளா புளினு சொல்ட்டு வால் என்னது கொடம்புளின்னு சொல்லுவாங்க அது கொஞ்ச தொவர்ப்பா இருக்கு அந்த டேஸ்ட்டு அந்த மீன் கொழம்புக்கு தா நல்லாருக்கு ந நம்ம நார்மல் கொழம்புலா வக்க முடியாது அது ஆ அத போட்டு வப்பாங்க அது இதையு தொட்டு சாப்டுவாங்க நல்லாருக்கு அந்ததே ரொம்ப பிடிக்கு எனக்கு ஆ ஃபுட்டுல அப்புற வந்து
ஆ அதே மாதிரி அந்த புளி வந்து வந்து பாத்தீங்கன்னா நம்ப சாப்புட்லா சாதரணமாவே சாப்புட்லா கொழம்புலேருந்து எடுத்து அப்டிங்கிறாங்க
ஐய்யய இல்ல தொவர்ப்பா இருக்குங்க நல்லாவே இருக்காது அந்த புளியோட டேஸ்ட் தொவர்ப்பு அந்த புளிப்பு வந்து அப்டியே எறங்கிரு அந்த லெசன்ஸ் வந்து நம்ம அந்த கொழம்பு வக்கிறம்ல அதுல எறங்கிரு ஆ அத வந்து சும்மா எடுத்து சப்பி பாத்துட்டு ஒத்தி கீழ போட்டுருவாங்க தொவர்ப்பா இருக்கும் இந்த பாக்கு இருக்குல்ல கொட்டாம் பாக்கு அத வேக வச்சா எப்டி இருக்கு அந்த மாரி இருக்கு அதுல புளி சேத்தா எப்டி இருக் கு அந்த மாரி அந்த டேஸ்ட்லதா இருக்கு அது வந்து மரத்துல பாக்கும்போது எப்டிருக் குனா அந்த சாத்துக்குடி பழ இருக்குல்ல
ம் ம்
சாத்துக்குடி சாப்புட்றோம்ல
ம் ம்
ஆரஞ் பழ சாத்துக்குடி சாத்துக்குடி ஆ ஆ அந்த மாரி தா இருக்கு அந்த மர எல்லா வீட்டு முன்னாடிலா நெறைய வீட்ல வச்சிருப்பாங்க நெறைய நெல வச்சிருக்கவங்க நெறைய பேர் எல்லா பாத்தா இருவத்தஞ்சு செண்டு முப்பது செண்டு அப்டிதா வீடு கட்டிருப்பாங்க பெரிய பெரிய வீடா இப்ப எங்க மாமியா வீட் எல்லா பாத்தீங்கனா ஆறு செண்ட் ஏழு செண்டுகுள்ளதா வீடு கட்டியிருப்பாங்க எங்க ரிலேட்டிவ் எல்லா பாத்தீங்களா இருவத் ரெண்டு செண்டு முப்பது செண்டு பெரிய பெரிய பங்களா வீடு க அப்டி உள்ளே படி எறங்கி வரம மேல அஞ்சு பெட்ரூம் ஒரு பெரிய ஹாலு கீழே அந்த மேரி கிச்சன் நல்லா ஸ்பேசியஸா வந் கட்டிருப் பாங்க நம்ம வந்து நம்ம வீட்டுக்கு இன்னொரு வீட்டுக்கு எடையில தெரியவே தெரியாது ரெண்டு வீடுக்கு ரெண்டு வீடுகளுக் எடையில எல்லா மரங்கள் சுத்தி இருக்கு அந்த மேரிதா வீடுகளா இருக்கு காட்டுக்குள்ள வெறு பங்களா வீடா கட்டி விட்டா எட்டி இருக்கு அந்த மாரி இருக்கு ஊரே
செரி செரி செரிங்க தோழி இப்ப வந்து நம்ம நம்ப இருக்கக்கூடிய ஊர்ல இருந்து கேரளாக்கு வந்து போணும்னா எவ்ளோ நேர ஆகு தோழி எவ்ளோ நேர எவ்ளோ மணி நேர
இப்ப கோயம்புத்தூர்ல இருந்து பாலக்காடு போனா ஒன்னவர் தா இந்த என்டன்சிதா இந்த காக்கஸ் அப்டி இந்த இதெல்லா வந்துருதுல என்ரன்ஸ்லே வந்துருதுல்ல அது பக்கந்தா என்ரன்ஸ் நம்ம கோயமுத்தூர்ல இருந்து உக்கந்த ஆணங்கலையுமே வந்துரு
ஓ
ம் பாலக்காடு என்ட்ரன்ஸ்ல வந்துரு கிட்டத்துலேதா இருக்கு ஒன்னவர் தான பாலக்காடு கோயமுத்தர்ல இருந்து அப்புற அடுத்தடுத்த ஊர் எல்லா போக போக ஒவ்வொரு ஊரா வரு ஒரு எடத்துல நாங்க பஸ்ல போ நாங்க வந்து திகமா வந்து டிரெயின்ல தா போயிட்டு இருந்தோமா இப்ப வந்து இப்ப கொஞ்ச நாளா வந்து கார்ல தா போயிட்ருக்கமா ஊருக்கு எங்க கார்லயே போயிருவோ அப்ப போம்போது அங்கங்க நிப்பாட்டி நிப்பாட்டி ஒவ்வொரு ஊர்ல நிப்பாட்டி அங்க கிடைக்கிற ஃபுட் எல்லா சாப்டு அப்டி போவோ நின்னுட்டு அங்க போய் சேர்றதுக்கு எட்டு மணி நேரம் டிராவல் ட்ரெயின்ல போனா பன்னெண்டு எட்டு மணி நேர ஆகு கார்ல எல்லா போனோம்னா எந்தெந்த ஊரு அந்த ஊருக் போறதுக்கு
ம்
ஒரு ஏழு மணி நேம் எட்டு மணி நேம் ஆகு நினைக்கிற அப்பதா நின்னுட்டு போனாலு அப்புற இங்க போம்போது நாங்க வந்து பாலக்காட்ல வ நிப்போம் நாங்க ஏதாவது டீ ஏதாவது குடிப்போ ஏதாவ சாப்பிடல நாங்க எதக்கு சாப்டுவோ பிரியாணி அந்த மாதிரி அப்புற அடுத்து வந்து ம் திருச்சூரு அதுக்கடுத்து ம் இதே மாரி ஊர் வந்துகிட்டே இருக்கும் அப்டியே போயிட்டே ஊரு ஊரா அப்புற கொச்சினு எர்ணாகுளம் எர்ணாகும் அப்புற என்ன இடையில்ல நிறைய ஊரு எல்ல வரு சின்ன சின்ன ஊர் எல்லா வரு எல்லா தாி தாிப்படி போயிட்டு ஒரு ஒரு இடத்துல வந்து டனல் வருங்க சூப்பரா இருக்கு ஏறிட்டு போம் போது டணல்னா ஆ அந்த மலைய சுத்தி தா ஃப்ரஸ்ட்டா போயிட்டு இருந்தாங்கலாமா ஒரு இருபது வருஷ எல்லா பஸ் இதெல்லா இப்ப ஹைவேஸ் போட்ட போ இந்த மழைய கொடஞ்சி இது பண்ணியிருப்பாங்கல பஸ் உள்ள போகும்ல வண்டி எல்லா ஹவேஸ்ல அந்த மாரி ஒரத்துல வரு ஒரு இருபது நிமிஷ அதுக்குள்ளயே போற மாரி இருக்கு அந்த குகைக்குள்ளயே போய் போகும்ல பஸ் போய் அவங்களுக்கு கிராஸ் உள்ள போம்ல கிராஸ் பண்ணுவோம்ல அந்த மாதிரி ஒரு இட வரும் நல்லா இருக்கு அதுக்குள்ள போகு போது நல்ல ஒரு அனுபவம் இருக்கும் ஃபுல்லா லைட்டா தெரியு ரெண்டு சைடும்
ம்
லைட் போட்ருப்பாங்க எப்பமே லைட் இருந்துட்டே இருக்கு அதுக்குள்ள தனல் குள்ள அப்டியே போய் உள்ள கிராஸ் பண்ணுவோம் அது எந்த எடத்துலன்னா அந்த கொச்சினுக்கு முன்னாடி நெனைக்கிறேன் கொச்சின் வர்றது கொஞ்ச முன்னாடி வரும் அந்த எடம்
ஓ சேரி சேரிங்க தோழி இப்ப வந்து பாத்தீங்கன்னா அங்க வந்து நம்ம தங்கும் விடுதிகள் எல்லா இருக்குங்களா இப்ப வந்து சில எடத்துல ரெசாட் கோஸ்டே
ஆ எல்லாமே இருக்கும் ஆ இப்பல்லாம் அந்த
ம் சொல்லுங்க தோழி அதிகமா இருக்குங்ளா கம்மியா இருக்குங்ளா இல்ல அங்க வந்து ரேட்டெல்லா எப்படிங்க தோழி
ரேட்டு எல்லாம் நம்ம ஊர பாக்கும் போது அது கொஞ்ச கம்மியா தா இருக்கும் தமிழ்நாடு பொறுத்தங்களும் அத கேரள தா கொஞ்ச ரேட் கம்மியா தான் இருக்கு ஆன ஃபுட்டு தா கொஞ்ச வந்து பாக்குறக்கு நல்லா சாப்புற மாரி நல்லா இருக்க மாரி கோ டேஸ்ட் வந்து கொஞ்ச டேப்பு டேஸ்லஸ்சா தா இருக்கு நம்ம வந்து செட்டி நாடு சமைய கட்டு நெறய மசாலா போட்டு வைப்போம்ல அவங்க அவங்களே வந்து நிறைய மஸ் சாலா அயிட்டம் நிறைய சேக்க மாட்டாங்க கொஞ்சொ கம்மி யாருக்கும் கொஞ்ச டேஸ்ட் ஆ மீன் ஐட்டங்க வந்து நல்லா வரு த்து சாப்பறது அது நல்லா இருக்கும் அது புடிக்கும் அப்புற அந்த ஆப்பத்துல வந்து சு டோக்ல சுட்டு ஒண்ணு பண்ணி வைப்பாங்க தொட்டுக்கறக்கு அந்த குருமா மாரி அது நல்லா இருக்கும் டேஸ்டு அ அப்புறம் பாயசம் அப்புறம் கல்யாண வீட்ல எல்லா பாத்தீங்கன்னா பாயாச ரசம் அது இது மாரி போடுவாங்க
ம்
ம்
ஓ சேரி சேரிங் தோழி பரவால் இல்லங்க இது போக வந்துட்டு வேற என்ன அங்க வந்து ஒரு ஸ்பெஷலுங்க தோழி இப்ப போனா இந்த விஷ்யோம் வந்து நம்ம வாங்கிட்டு வர்லாம் அப்டிங்கறது இந்த அ அப் பாலாட பிரதமன் வந்து ஒரு வந்து பிரபலமான விஷயம் இது போக வேற ஏதாச்சு இப்போ பயண பயணமா வந்து அங்க போறவங்க என்னன்ன அங்க வந்து பாக்கலாம் பாக்கலாம் கிறத நீங்க சொல்டீங்க என்னென்ன இது வந்து சாப்ட கூடியதோ இல்ல வந்து வாங்க கூடியதோ அந்த மாரி பொருட்கள் ஏதாச்சு அங்க இருக்குங்களா
நெறைய என்ன சிப்ஸு இந்த மரவள்ளி கெழங்கு சிப்ஸு அப்புறோம் வந்து நெறைய பேரு வீட்லயே செய்வாங்க அங்கல்லாம் எல்லா வீட்லயுமே கம்பல் சரி வந்து எல்லா வீட்லயுமே இந்த பலா மர வச்சுருப்பாங்க ஆ மாமர வச்சுருப்பாங்க அவுங்க வீட்டுக்குள்ளயே காம்மோண்டு குள்ளயே நா அப்ப சேனக்கிழங்கு இருக்குல்ல சேனக்கிழங்கு அது எல்லா வீட்டு முன்னாடியு இருக்கும் மேக்ஸிமம் அவுங்க வீட்ல எல்லாருமே எல்லா பேரும் ட்டு அவுங்க வீட்ல எல்லாமே எல்லா பேரு வீடுமே நா சொன்னேல காமௌண்டோட சேத்தி நெறையா மண்ணு கொஞ்சோம் தெரியிற மாரி தா கட்டிருப்பாங்க கொஞ்சோ
உம்
அப்றோ நெறைய மழ பெயிறனால காமோண்டு கட்டி சி இது இந்த கார் பார்க்கிங் டைல்ஸ் இருக்குல்ல அதுவும் போட்டு கூட அதுக்கு மேல என்ன போட்டு வாங்க தெரியுங்ளா இந்த கார் நம்ம வந்து ரோடு போடுறக்கு கல் குட்டி குட்டி கல்லா இருக்குமே அது என்னா கருப்பா இருக்க கலர்ருகுமே சரலக் ஜல்லிகல் அதுவு நெறய மேல போட்டு உட்ருப்பாங்க அப்டியே கார் பாரிங் மேலே சுத்தி பாத வீடு அழகா இருக்கும் ஏன் அப்டின்னா அங்க மழ பெஞ்சிட்டே இருக்கனால வழுக்குற மார் இருக்கும் அது காண்டி அப்டி போட்ருப்பாங்க
ஓ சேரி சேரிங்க தோழி பரவால்ல
சுத்தி காமோண்ட் சுத்தி ஃபுல்லா போட் பரப்பி உட்ருப்பாங்க அவுரு வீட்லயு முன்னாடி வாசல் முன்னாடி ஃபுல் அப்டி ஏறி போறதுலல்லா ஃபுல்லாந்து சார் ஜல்லிகல் நெறைய போட்ருப்பாங்க அப்டியே லயன் அப்டியே சேம் அழக நல்லா அமிக்கி அமிக்கி ஒரு மாரி நல்லா இருக்கு பாக்குறக்கு அந்த மாதிரி இப்ப எல்லா வீட்லயுமே போட்டு வச்சிருக்காங்க
பரவாயில்ல பரவாயில்லைங்க தோழி இப்ப வந்து நீங்க பேசும்போது ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்க மக்கும் குப்பை எல்லாம் ஒரு குழி தோண்டி வந்து அவுங்க போட்டு வச்சுருப்பாங்க அப்டின்னு அந்த மாரி போடும் போது இப்ப ஒரு மழை பெய்யுது ஒரு மக்கி போகுது அப்டின்னா அதுல இருந்து நாத்தம் அடிக்கு சொல்லுங்க தோழி
பிரேக் ஆகுது வாய்ஸ் சரியா கேக் சொல்லுங்க
அ இப்போ கேக்குதுங்ளா தோழி
ஆ கேக்குது கேக்குது
அ இப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த குழி தோண்டி மக்கும் குப்பையல்ல போட்டு வைக்கும் போது காலப்போக்குல அதுல இருந்து நாத்தம் வர்றதோ மழை பேஞ்சா அது நச நசனு ஆகுறதோ அந்த மாதிரி எல்லா ஆகாதுங்களா தோழி
ஆ அப்டிலாம் ஆகாது அது பெரிய ஒரு குழி மாரி எவ்வளவுன்னா ரொம்ப பெரிய குழியா தோண்டி ஓரமா அங்கிட்டு வச்சு வீட்டுக்கு முன்னாடி
உம் உம் உம் உம் சரிங்க தோழி அப்ப எல்லார் வீட்டுக்கு பின்னாடியும் வந்து இடம் இருக்கும் இல்லைங்ளா
ஆ ஆமா எல்லா வீட்டுக்கு முன்னாடியுமே எடம் இருக்கும் ஆனா மக்குற குப்பை எல்லாம் அங்க வாங்கி இப்ப வாங்க மக்காத குப்பைலாம் வாங்கிட்டு போய் அவுங்க வந்து ஒரு தெருவுனு வச்சுக்கோங்களேன் அந்த தெருல வந்து ஒரு உம் ஒரு கம்பில வெரி வெரி ஸ்டாண்ட் மாரி வச்சுருப்பாங்க அதுல போட்டு லாக் போட்டு பூட்டு போட்டு வச்சுருப்பாங்க இந்த கவர்லாம் கொண்டு கொண்டு போயி இந்த பாலித்தீன் கவர்ல எடுத்துட்டுப் போறாங்கள அதுக்குள்ள போட்டு போட்டு வச்சிருவாங்க ஒரு வண்டி வந்து கொஞ்சோ அது ஃபுல்லான வந்து எடுத்துட்டு போயிருவாங்க பாக்கறக்கு எல்லா கவறு நீட்டா இருக்கு காய வச்சி எடு த்துட்டு போவாஙா காய வச்சி கவர்ல எடுத்துட்டு போவாங்க தண்ணி லைட்டா ஒரு டிராப் இருந்தா கூட ம்ம் இதெல்லா எடு க்கமா போட்டு போயிருவாங்க நம்ம அறுவது ரூபா குடுக்கணு மன்த்லி ஒரு டைம் மந்த்லி ஒரு டைம் தா வந்த எடுத்துட்டு போறாங்க உம்
ஓ இப்ப வந்து ஏதாவது இப்போ நம்ம வந்து ப எயே க இங்க இருக்ற கடைகள்ல வந்து நம்ம சிப் சோ பிஸிக்கேட்டோ அந்த மாரி வாங்குறோ அங்கயு அந்த மாரி விக்கும் பொழுது வந்து அந்த மாரி குப்பைலா சேறதான தோழி செய்யு அந்த மாரி பிஸ்கேட் குப்ப அதெல்லா என்ன பண்ணுவாங்க
அததா வீட்டுக்கு பின்னாடி வந்து எல்லாருமே பை வச்சிக்கிறாங்க அந்த பைல போட்டு போட்டு வச்சிக்கிறாங்க போ குப்ப வண்டி காரங்க வரும்போது அது அந்த அந்த வ ஒரு லேடி வந்து எடுக்றோ பத்தவங்க குப்பவண்டி ஸ்லீப்பர் மாறியே இருக்க மாட்டாங்க நீட்டா தா இருப்பாங்க
அ ம்
வாத்தா அவங்கெல்லா பாத்தா பாலித்தீன் கவர் மட்டு எடுத்துட்டு போவாங்க வந்து
ம் உம் ஓ சேரி சேரிங்க தோழி சேரிங்க தோழி நமக்கு குடுக்கப்பட்ட நேரமும் முடிஞ்சிருச்சி இன்னொரு வாட்டி வாய்ப்பு கெடச்சா கண்டிப்பா பேசலாங்க தோழி நன்றி